ஆ சாப்டீங்ளா?
ஆ சாப்புடணு இனிமேதா செரி நா உங்ககிட்ட ஒன்னு கேக்குறே இப்போ ஆ நீங்க வந்து எதாவ் து மறக்க முடியாத ஹாப்பி மொமண்ட்ஸ்லா இருக்குல்ல உங்களுக்கு லைஃப்ல
ம் ம் இருக்குங்க என்னக்கிமே மறக்கா முடியாத ஒரு இது இது வந்து சம்பவ வந்து என்னோட வாழ்க்கைல வந்து நடந்தது ஆ என்னனா இ ப்போ வந்து நமக்கு வந்து இப்போ உங்களோட அதாது டீனேஜ்ல இருக்குமோ நமக் கு ஒரு ட்ரீம் இருக்குல்லயா நமக்கு என்ன மா பிடி ஒரு ஹஸ்பண்ட் வேணு இந்த மார்லா இருக் கனு நம்மள இந்த மார்லா கேர் பண்ணிக்கணு அப்டின் சொல்லிட்டு அப்போ நா வந்து ஒங் க வயசுல இருந்தப்போதா வந்து விண்ணை தாண்டி வருவாயா படம் வந்து ரிலீஸ் ஆனது அது பாக்கம்மோ ப்பயு ரொம்ப வந்துட்டு எப்டி சொல்றது க்ரேஸா இருக்கு அந்த ஒரு ஃபீல வந்து நம்மளால எக்ஸ்ப்ளைனே பண்ண முடியாது நமக்கு இப்பிடி அமஞ்சா நல்லாரு க்குமே அப்டின்ற மா எல்லா கேர்ள்ஸுக்குமே பொதுவா அந்த ஒரு ஆச‌ இரு க்கதா செய்யுல்லியா அப் ஆமா போ எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எயிட்டீன் இயர்ஸ்லெந்து பொண்ணு பாத்துட்ருக்காங்க மாப்ள
ஒ ஓ எயிட்டீன் இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்
ஆமா அப்பவே ச பண்ணிட்டாங்க எங்க அப்பா அ நமக் கடுப் அப்ப அவுங்க யார பாத்தாலு புடிக்ல புடிக்லன் சொல்லி சொல்லிட்டே இருந்த அதுவு இல்லாம படி க்காதவுங்க இதல்லா வரும்போது நறைய காரணங்கள் எல்லா இருந்தது அப திடீனு எங்க அப்பா என்ன ப இவ என்ன எல்லாத்துக் கு இப்டியே சொல்லிட்ருக்கான் சொல்லி ஒரு படிச்ச பையன கொண்டு வந்து நிப்பாட்டிவிட்டாரு அந் நமக்கு வந்து அது அங்க செக் பண்றதுக்கான ஒரு இது வர்ல அப்ப செரி ஓகே இதுவு செட் ஆகாதுன்ற மாதிரி என்னோட மைண்ட் செட் ஓகேன் சொல்லி சொல்லியாச்சு அ அவுங்க வந்து என்னோட பர்த்டே அன்னக்கிதா வந்து பாத்தாங்க பாத்ததுமே ஓகேவு சொல்லிட்டாங்க சொல்லிட்டா அப்ப நா வந்துட்டு வர்க் பண்ணிட்ருந்தே அந்தியூர்ல வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து வர்க் பண்ணிட்ருந்தே
ம் ம்
அப வந்து என்னாச்சு அப்பிடின்னா எங்க வீட்ல வந்து கூப்டாங்க இந்த மாரி ஒரு சண்டே வந்து ஆ எங்கேஜ்மெண்ட் க்கு ட்ரெஸ் எடுக்கணுன் சொல்லி சொல்றாங்க நீ கோயம்புத்தூருக்கு வந்துரு அப்டின் சொல்லி சொன்னாங்க நானு வந்து ஓகே அப் டின் சொல்லி சொல்லிட்டு ஆ வீட்ல ஆ அதாவ்து ஹாஸ்டல்ல இருந்து நா வந்து கெளம்பனு நாளைக்கு கெளம்பணு ஒரு டூ டேஸ் கழிச்சு கெளம்பனு அப்ப தீடிர்னு வந்த மா ப்ள வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாரு நா ஏங்க நீங் க தப்பா நெனைக்கலனா நா வந்து கூப்ட்டுக்கவா அப்டின்னு சொல்லி கேட்டாங்க அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப தூரோ அங்க இருந்து கோயம்த்தூர் அப்ப நானு வந்து ஓகே ஓகேன்னு சொல்ட்டே அப்பா நாம பஸ்ல போறத அவாய்ட் பண்ணா போதுன் ற மாரி ஓகே சொல்லியாச்சு ஆனா அவங்க ஊ ர்ல இருந்த அது ரொம்ப தூரோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க அங்க இருந்து மேட்டுப்பாளையம் வந்து ஸ்டே பண்ணி அவங்க வந்து இன்னக் கி மத்தியான கெளம்பி அங்க இருந்து நைட் வரைக்கு ட்ராவல் பண்ணி வந்து ஸ்டே பண்ணி மார்னிங் ஆ ஃபோர் தேர்ட்டிக்கு எந்திர்ச்சு ரெடி ஆகி அங்க என்னோட ஹாஸ்டல் வாசல்ல ஆறே மு க்கால்கல்லா வந்து நின்னுட்டாரு நா வந்து ஏழ்ர மணி தா கெளம்புனோ ஆறே முக் கால்ல இருந்து ஏழேகால் வரைக்கு வெயிட் பண்ணிட்ருக்காங்க அப்புறோ என்னோட ஃப்ரெண்டு எந்திருச்சு போய் பாத்துட்டுதா ஏ அவரு வந்துட்டாரு நீ போ அப்டின்னு சொல்லி சொன்னா
ம் ம்
அப்றோ நானு வரும்போது எனக்கு எப்பிடி இருந்துதுன்னா நா நமக்காக எதுக்கு இவ்ளோ ரிஸ்க் எடுத்து இ்வ்ளோ தூரோ வர வரணு நாம எப்பிடியு நிக்கதான போறோ வேணான்னுதான சொல்ல போறோ அப்டிங்கற மாரி இருந்தாரு அந்த மைண்ட் செட்டேதா வேணா ம் நா வேணான்ற மைண்ட்செட்லயே இருந்து அங்க முன்னாடி போய் நின்னு அதுக்கப்பறோ எனக்கு சிரிப்பு வந்துருச்சே என்னையே அறியாம சிரிப்பு வந்து நா சிருச்சுட்ட சிரிச்சுட்டு அப்புறோ அங்க என்னங்க நாங்க கெழம்பிட்டோ கெளம்பி அங்க போய் எங் ட்ரெஸ் எடுத்ததுக்கு அப்பறோ என்னாச்சு சாப்ட போலா அப்டின் சொல்லி சொன்னாங்க அவங்க வீட்ல எல்லாருமே அப்போ ஓகே அப்டின் சொல்லி போய் சாப்டு ஒரு ஹோட்டல்ல உக்காந்து எல்லாருமே சாப்டாச்சு எங்க அப்பா அம்மா தங்கச்சி நானு அப்புறோ அவங்க வீட்ல இருந்து ஒரு பத் பேறந்தன்யா சாப்டதுக்கு அப்புறோ எங்களுக்கே தெரியாம அவங்க அப்பா போயி நின்னு பில் குடுத்துட்டார் அப்போ எங்க அப்பா வந்து சொல்ற் நம்ம தான குடுக்கணு எதுக்கு அவங்க குடுக்குறாங்க அப்டின் சொல்லி அவங்க வீட்ல எப்டினா அப்ப அவங்களுக் மைண்ட் செட் வந்து நம்ம ஃபேமிலி நம்மதா பண்ணனு அப்டின்ற மாரி இந்த மாதிரி எல்லா நம் பாத்ததே கெடையாது கேள்விப்பட்டது கூட இல்ல அந்தம்மா அந்த ஏ ஜுல வந்து பாத்தீங்கன்னா அதெல்லா ரொம்ப ஒரு பெரிய விஷ் ஏனா வந்து எனக்கு இருந்தது இப்பவுமே இப்போ கல்யாணமாய் சிக்ஸ் இயர்ஸ் ஆயிருச்சு இப்போ வர வரைக்குமே நறைய பேரோட மேரேஜஸ்க்கு வந்து போயிருக்க யாருமே இந்த மாரி நா கேள்விப்பட்டதே இல்ல
ஆமா அவங்க இப்ப வந்து அவங்க மாப்ள வீடுனா நீங்கதா செலவு பண்ணு அப்டின்ற மாரில்லா சொல்லுவாங்க நானே பாத்துருக்க நறையப்
ஆமா இப்போ வந்து ஆமா இப்போ அப்போ இருந்த அந்த லவ் வந்து இப் போ வரைக்கு கொறையவே இல்ல அதா நா என்ன நெனைப்பன்னா நம்மளே லவ் பண்ணி கல்யாணோ பண்ணிருந்தா கூட இப்பிடி வந்த நமக்கு அமையவே அமையாது அந்த மாரி எ எய்ட் டீன் இயர்ஸ்லந்து பாக்கறா எனக்கு டுவெண்ட்டி ஃபோ இயர்ஸ்ல தா மேரேஸ் சிக்ஸ் இயர்ஸா நானு கேட்டன் அந்தப் பழி சொட்க்கள் இழிவான பேச்சுக்கு எல்லாத்துக்கான ஒ பதிலா வந்து ஒருத்தவங்க நமக்காக இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்தங்கன்னா எப்புடி இருக்கும் அந்த இத வந்து இன்னோய் என் மனசு ல ந்து மாறவே இல்ல இன்னு எங்க சித்தி பொண்ணாலா சொல்லுவா உனக்கு நடந்த மாரி ப்படி ஒரு அற்புதம் யாருக்குமே வந்து நடக்காது அப்டிங்கற மாரி சொல்லுவா
ம் கண்டிப்பா சிஸ்டர் நமக்கு கடவுள் வந்து ஒரு கிஃப்ட் குடுக்கணும் இல்ல ஏதாவது நம்ம க்கு ன்னு இருக்கணும். குடுக்கணுன அதா கண்டிப் ப்பா வந்து
நெறைய சோதனைகளுக் அப்புற தாங்க கெடைக்கும். அத நம்ம வந்து ஸ்ஸா தாங்கிக்கவே முடியாத் நா ல்ல நறைய அனுபவிச்சு வந்துருக்கேன் எங்கிலே விசய கூட சொல்லும் நீ இதுக்கு எடை கல்யாண லவ் பண்ணியிருந்தா கூட சீக்கிரமா கல்யாண பண்ணிக்கலாம் அப்டியி‌ன் எல்லா சொல் சொல்லுவாங்க ஆனா அப்படியெல்லாம பண்ணியிருந்தா கூட என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்ன்னு சொல்லி எனக்கு தெரியல ஆனா இன்னிக்கு இவ்ளோ நல்லா இருக்கறது து எல்லாத்துக்குமான ஒரு பத் இதெல்லா வந்து ஒருத்தவங்க நின்னங்கள்ள அத மறக்கவே மு டியாது இதெல்லா வந்து படத்துல தாங்க நெறைய த்துக்க நடக்கும் அது நேரா நடக் க்கும் போது என்னால அது எக்ஸ்பிளைன் கூட உங்களுக் ப இப்போ நனைக்கும் போது கூட இப்ப நல்ல மாரிதா எனக் இருக்கு
ம் ம் ம் புரிது புரிது சிஸ்
பாவுமா அந்த ஃபீல வந்து நம்ம அந்த ஃபீலோட எல்லா சொல்லவுமே அது அனுபவிச்சாதா அந்த ஃபீலே வந்து புரியு ம்
ம் ம்
உங்களுக்கு இந்த மாரி எ தாவது இருக்கா
ஆ ஹாப்பி மூமெண்ட்ஸ்ன்னு சொன்னா நெறைய மூமெண்ட்ஸ் ஹாப்பியா நடந்திருக்கு லைஃப்ல எப்டி சொல்லலானா இப்போ ஃபஸ் ட் டைம் வந்து நா எப்ப ஹாப்பியான நா ஸ்கூல்ல வந்து டாப்பரா ஒரு பேட்ச் ஒண்ணு வாங்கும் போது அப்ப ஹாப்பியானே அதுக்கப் அது க்கப்புறோ காலேஜு அப்டி இப்டின்னு வரும்போது நெறைய விஷயங்கள்லா நடந்தது அதுக்கப்புறமா எப்டி சொல்றதுன்னா எனக்குன்னு ஒருத்தவங்க எ எனக்கு வ வந்தாங்க அதுக்கப் ப்றோ லைஃப்ல ஆ அத் து அது வந்து எனக்கு ரொம்ப பெருசு எப்டினா நா வந்து ஒரு ரொம்ப டிப்ரஸ் ஆன ஒரு ஸ்டேஜ்ல இருந்தே அந்த டைம்ல வந் அந் அந்த டைம்ல வந்து என் ஃப்ரெண்டா வந்து ஏன் கூட எப்பயுமே நிக்கிறது வந்து ஒரு பேர்சன் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க அவங்க வந்து எப் டினா இப்போ நாங்க பஸ்ல போவோன்னு வச்சுக்கோங்களே காலேஜு க்கு நானு நா காலேஜுக்கு போறே இப்ப நா வந்து ஒரு காலேஜுக்கு போறே அவங்க வந்து வேற ஒரு காலேஜுக்கு போறாங்க அது ரொம்ப தூரோ டிராவல் பண்ணி ஆ இப்போ நா வந்து போயி ட்டு மார்னிங் போய் எறங்கிடுவே இப்ப அவங்க வந்து ஆ போயிட்டு ஈவனிங் போயிட்டு் ஆ காலேஜுக்கு போயிடுவாங்க போயிட்டு இப்போ அவுங்களுக்கு ஒரு டூ ஓ கிளாக்லா காலேஜ் முடியுதுன்னு வைங்ளே இப்போ நா ஈவனிங் எந்த பஸ்ல வரணு அதே பஸ்க்காக மதியோ ஃபுல்லா சாப்டாம வெயிட் பண்ணி ரெண்டு வர்ஷமா வருவாங்க அதே பஸ்லயே அந்த மாதிரி ஆ அந்த மாதிரி அந்த மாரி இருக்கு அந்த மாரி இருக்கும்போது நாங்க ஃப்ரெண்டாதா பேசு பேர் ஃப்ரெண்டாதா பேசுவோ ஸ்டாட்டிங் எல்லா பாத்தீங்கன்னா அது க்கப்புறோ வந்து எப்டின்னா ஒரு ஸ்டே ஒரு ஸ்டேட்டுக்கு அப்புறோ அது ஃப்ரெண்டு வந்து ஒரு பெஸ்ட் பர்சனா அந்த மாரி மாறுனாங்க
சேரி சேரிங்க
அந்த மாரி மாறுணோ அதுக்கப்புற வந்து எப்டினா எ நமக்காக ஒருத்தவங்க வந்து இவ்ளோ பண்றாங்க நமக்கா
ஆமா அதெல்லா ரொம்ப ரேர் தெரியுமா இப்போ நா வந்துட்டு என கு அரேன்ஜ் மேரேஜ்ல எனக்கு வந்து கெடைச்சது இது நீங்க வந்து இத ஆ லவ்வா வந்து சொல்றீங்க இல்லயா அதுல்லா ரொம்ப ரேர் அக்கா தாங்க நா
ரே ரே ரே ரேரு இதுக்கு அது அது எப்டின்னா என்னால எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது சிஸ்டர் அந்த மாதிரி ஒரு விஷ்யோ எப்டின்னா இப்போ நா வந்து மூணு வருஷோ முடிக்குறன்னு வெச்சுக்கோங்களே காலேஜு அவங்க வந்து இப்போ மூணு வருஷ் த்து முடி முடிச்சுட்டாங்க அடுத்த ஒரு ரெண்டு வருஷ் த்தோ வந்து நா போற பஸ்ல வரணுன்றதுக்காகவே அடுத்த ரெண்டு வருஷமும் படிக்கணுன்ற மாரி அவங்க போட்டாங்க அந்த மாரிலா வந்து அந்த மாரிலா நடந்துச்சு நறைய அதுக்கப்புறோ இப்ப வரைக்குமே எனக் க்கு எதனா ஒன்னுன்னா அவங்கதா ஒடனே நம்ம கூப்ட ஒன்னே வந்து நிக் இருக்குறது நமக்கு நமக்கு நம நமன் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல எந்த ஒர் ஒரு விஷ்யமா நம்ப இப்போ லைஃப்ல இப்ப இருக்கோனா நம்ம அப்பா அம்மாவுக்கு அப்புறோ ஒருப்ப இதுன்னு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு போஷன் எனக்கு கெடச்சாங்க அது வந்து கண்டிப்பா லைஃப்லாங் நீடிக்கு நீடிக்கு
நீங்க இதுக்கு ஆமா ஆனா கல்யாணத்துக் க்கு முன்னாடியே ஓரளவுக்கு செட்டுல் ஆகுறதுக்காக எல்லாமே பண்ணி வெச்சுட்டு கல்யாணம் பண்ணுங்க ஏன்னா நம்ம கொழந்தைங்கன் வர் திரும்போ அது ஸ்ட்ரெஸ்ஸா மாரி அது ஒரு வெறுப்பா மாரிரு
ம்க்ம் அதா சிஸ்டர் அவங்க எப்படி நா நா வந்து என்னன்னா அவங்க எப்டி இருப்பாங்க இப்பைல இருந்தேஸ் சேவிங்ஸ்ஸ சேவிங்ஸ்ஸா அந்த மாரி தா இருப்பாங்க சிஸ்டர் இப்ப என்னன்னா அவங்க வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து யூஜி முடுச் ச்சாங்க அப்புறோ எனக்காக படிக்கணுன் சொல்ட்டு பீஜி முடுச்சாங்க இப்ப வந்து அவங்க வந்து இப்போது எல் எல் பி போட்டுருக்காங்க எல் எல் பி போட்டு இப்போ லாயர் படிக்கணு அப்டின் சொல்லிட்டு இப்பதா போட்டுருக்காங்க பட் இன்னு ஜாயின் பண்ணல காலேஜுக்கு கவுன்சிலிங்ல போட்டுருக்காங்க அவங்க வந்து இப்பைலிருந்தே என்ன வேல கெடைக்குதோ எல்லா வேலையு செய்வா இப்போ கூட வந்து ஒரு கார் எடுத்துட்டு ஏக்டிங் டிரைவர் மாரி சொல்வாங்கள வீட்ல கார் இருக்குன் வெச்சுக்கோங்ள அது அது இருந்தா கூட அத எடுத்துட்டு நம் சரி நம்ம போனா இப்ப வந்து டிரைவர் ஒர்க் பண்லா அதுல ஏதாவது மணி வரு அப்டி சொல்ட்டு எப்பயுமே சேவ் பண்ணிட்டேதா இருப்பாங்க இப்ப ந்து எங்களுக்கு வீடு கட்ணோ அந்த மாரி விஷயங்கள் தா பண்ணிட்டு இருப்போ பங்கம்ங்க
வீடு கட்றதுதா பெரிய டாஸ்க்கே ஏனா இப்போ நாங்க அப்டிதா மாட்டிடோங்க மாட்டிட்டு மூ மூனு வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கு இன்னு முடிக்ல இப்பதா பினிஷிங் ஸ்டேஜ் வந்துருக்கு இந்த மூனு வருஷத்ல நாய் பாடுறத விட ரொம்ப பாடுபட்டாசு ச நா ஏ உங்களுக்கு சொல்றேனா ஒரு அளவுக்கு செட்டில் ஆயி மேரேஜ் பண்ணீங்க அப்டினா நம்ம வந்து ஸ்மூத்தாவே ரிலேஷன்ஷிப் வந்து லவ்வோட போயிடு இல்லன்னு போது வெறுப்பா மாறு ஸ்ட்ரெஸ்ஸா மாறு டிப் பிரச்சனா மாறுவோ எத்தன விதமா மாறி நம்ம பிரிஞ்சே போயிடுவோ எதுக்குதா இது பண்ணோன்ற மாதிரி ஆயிடு அதனாலதா சொல்றே எனக்கு வந்து ரொம்ப பொறும அது இல்லாம எனக்கு பொண் குழந்தங்க இருக்கிறதுனால நா வந்து ரொம்ப ரொம்ப போ உண்மையா இருந்து எல்லாத்தையுமே தாண்டி தா இன்னைக்கு வந்து இவ்ளோதூறதுக்கு அச்சீவ் பண்ண முடிஞ்சது அது எல்லாத்துக்குமே இருக்குமான்ஸ் சொல்லி சொல்ல முடியாதுல அதனால தா சொல்றே ஆமா
இதா சிஸ்டர் எ லைப் வந்து ஹாப்பி முமன்ஸ் எப்டினா அதுக்கு முன்னாடி வந்து நா ஒரு டிப்ரஷ் ஸ்டேஜ்ல இருந்தேனு சொன்னேல அந்த டிப்ரெஸன் ஸ்டேஜ்மே அவுங்க எனக்கு அவுங்க கூட இருந்து ப்ரெண்டா இருந்து அத அவுங்க பாத்துருக்காங்க எ கூட அதா நம்ம வந்து நெறய பேர நம்பி நம்புவோ அவுங்க சம்டைம்ஸ் நம்ல வந்து ஏமாத்த ஏமாத்துவாங்க பட் ஆனா அ ஏமாத்துவாங்க அந்த டைம்ல நமக்கு வந்து எந்த எந்த ஆமா ஆ ஓகே ஓகே சிஸ்டர்
ஆ சேரிங் ஆ சேரி